சொல்லுங்க
ஆ மாச உனக்கு எவ்ளோ வருது மச்சா
மாச உள்கடன் ஒண்ணு எடுத்திருக்கே இது ஒண்ணு லோன் எடுத்து வேற மொத்த ஆறாயிர ரூபா குடுக்கணு
மொத்த டோட்டல் செலவு
செலவ சொல்றியா
ம் மொத்த அதா க கடன் வீட்டு செலவு இல்லாம கடன் கட்டுற
கடன் வந்து மன்றம் மன்றமு உள்கட உள்கடன் சேர்த்து மட்டு ஆறாயரூவா மச்சா ஏ கரண்டு பில் எல்லா சேக்காம அது மட்டு ஆறாயிர குடுக்கு ஆமா ஆனா கரண்ட் பில் ரெண்டாயிர வந்துரு
ஆ இப்ப எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்திருக்கு
அதா இந்த வட்ட எனக்கு கண்டிப்பா கூட வரு
ம் அவுகளுக்கு கொழந்தியா வீட்டுக்கு ஐயாயிரமா
ஐயாயிரமா
ஆமா பாவத்த ப பக பூரா அவுக பூரா பகல்ல பூரா குளிச்சிருக்காக ஏசில
அதே
ம் இங்கேயு பகல்ல குளிச்சாக ஸ்கூல் லீவுல ஆனா என்னமோ கொஞ்ச முன்ன பின்ன குறைஞ்சிச்சு
ஏசி வந்து பகல்ல யூஸ் பண்ண மட்டு போட்டு உடனே அமத்தீர்ணு
ம்
இருபத்தி நாலத் தாண்டி வைக்கக் கூடாது
ஆ
பதினாறு அந்த மாரி பதினெட்டுலா வச்சோம்னா கரண்டு பில் அதிகமா இருக்கு
அத்தும்னா எனக்கு எவ்ளோ மா வருது
ஆ எவ்ளோ வருது
எனக்கு வந்து இருவத்தி நாலு ஏர்ட்டலு பஜாஜு
இருபத்து நாலாயிரமா
இருபத்தி நாலாயிரோ
மாச
ஆமா
சும்மா சொல்ற மாசோ இருபத்லாயிரந்தா ம் ம் ம்
அ இப்ப ஒரு இப்ப ஒரு மன்ற எடுத்திருக்கே
அ
அந்த மன்ற வந்து ஐயாயிர
ம்
எவ்ள ஆச்சு
இருவத்தி ஒன்போதா
இருவத்தி ஒம்போதா
இருபத்தி நாலு ஒரு அஞ்சு நாள் சொன்னே அதுக்கப்றோ என் ஓ எர் மறுபடியு எடைல்ல ஒன்னு சொன்னியோ
ஆ வாடக சொன்னல்ல
ஆமா ஆமா வாரோ அஞ்சு ரூவாயா
ஆறுவா
ஆறு ரூபானா முப்பத்தஞ்சு
ஆ முப்பத்தி அஞ்சாச்சா முப்பத்தி அஞ்சு இப் இப்ப அந்த எம்பதாயிரோ வாங்கனனா இப்ப ரீசெண்ட்டா வாங்கனதுக்கு ஆறாயிர ரூபா கட்டணு
எதுக்கு இப்ப உள்ள மட்டதுக்கா
இப்ப ஒரு மன்றோ வருதுல்ல இப்ப வர்ற மாசோ
ஆமா
அ ஆறாய்ர்வா கட்டணு
மொத்தோ நாப்பதோர்வா ஆயிர்ச்சு
இரு இரு இரு நாப்பத்தொன்னா வாரமன் மன்ற வருது மதுரா மன்றம் வாரொ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூவா அது மாசத்துக்கு ஐயாயிர்வா
அ
எவ்ளாச்சி
நாப்பத்தாறு ஆறு
நாப்பத்தாறு நாப்பத்தாறா வண்டி டியூ வந்து நாலாயிரொ சாரி மூவா மூவாயிரொ
நாப்பத்தொம்போது
நாபத்தொம்போது அ இப்ப இந்த மன்றத்த வாங்கினது வண்டி ட்யூவ முடிச்சு உட்டு
அ
அது கெடையாது
அ அப அது யாரு மறுப்டி
அ நாப்பத்தியாறு நாப்பத்தியாறு இதுல வந்து வட்டிக்கி இப்ப ஆபரேஷன் பண வட்டிக்கி வாங்கனது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆ இன்னொருத்தர்ட்ட பத்தாயிர்வா வாங்கிர்க்கே மொத்தொ வந்து ரெண்டாயிர்வா வட்டி
ம் மாசோ ஆயர்வா கட்னுமா வாரொ ஆயர்வாயா
மாச் ஆஹ மாசொ வந்து ஆயிரத்தி எட்நூர்வா வட்டி
ஓ க அப அசலோட சேத்து கட்டுவே
புரிலியே
அசலு மட் அசலோட சேத்து கட்டுவியா இல்ல வட்டி மட்டுமா
வட்டி மட்டு
ஏ அசலு சேத்து முடிக்க முடியாதா
அது வந்து வட்டிக்கி வாங்கறது வேற தவண வாங்கறது வேற தவணகிங்றது அசலு இதுங் கட்றது
செரி வட்டினா வட்டி மட்டு கட்டணுமா
வட்டினா வட்டி மட்டு கட்டன எனா அசல் நம்ம கட்ட முடியா வட்டினா மாசொ ஆயிரவா ஆ அ அம்பதாயர்வாய்க்கி ஆயிரத்தி ஐநூர்வாதா அ ஒரு மொ அது போக இப்ப என்னனா இது வந்து இது பூராமா குடோன்ல நாலாயிர்வா சீட்டு சேந்துருக்கே மாசோ ஆயிர்வா நால் நாலு வாரத்துக்கு நாலாயிர்வா அப்ப ஓன்ட்ட வந்து நாப்பத்தி ஆறு சொன்னனா
ஆமா நாப்பத்தொம்பதாயிர்ச்சி அந்த ஒரு ஆயிரத்திஐநூறுவா சொன்னே
ஆ மொத் அம்பது இன்னொரு நாலாயிர்வா சேத்துட்டியா
அ சேத்துட்தா இக்கறே
அ அம்பது எண்ணூரா இது வந்து கரண்டு புல்லு திங்காம உங்காம சாப்பாடு செலவு இதுல அந்த செலவு இந்த செலவு எத் து இல்லாம இது வந்து எனக்கு மாசோ மாசொ கான்ஃபார்மா வேண்
எப்புறா அப்டி இவ்ளோ கட்டுவே
அதுதே நா என்னாப் பண்ணுவேனா ரொட்டேஷன் பண்ணி இதுல வந்து இதோட நிப்பாட்டிடு சா லே லட்சுமனன்ட்ட சீட்டு வாங்கறே சொல்லுவனா வாரொ ரெண்டாயிரத்திஐநூர்வா மாசம் பத்தாயிர்வா மொத்தொ அறுவதாயர்வா தேவ அந்த அறுபதாயிர்வா வருதா வேல பாக்கறது இருவத்தெட் டு நுப்பூராகிட்டு அ நெருக்கி அப்டி இப்டி நிங்குனுங்குட்டு வேலைக் போய் நுப்பூரா சம்பாருச்சிருவே
ம்
நுப்பூரா நுப்பத்தஞ்ச்சிருவா கொ கொண்டுந்துருவேன் வெச்சுக்க எப்டியாச்சு கிடுங்கிட் டு வா ஓட்டிருவே இந்த மிச்ச இருக் பத்தியா ஒரு இருவத்தஞ்சுருவா இரூறுவா
ம்
குடோன்ல சீட்டு போட்ருக்கனா நாலாயிரவா ஆயிர்வா சீட்டு அதுலந்து அங்கியே வட் டிகிதா குடுப்பாய்ங்க அங்க ஒரு வாரத் ரெண்டு வாரத்துக்கு இப்பய அங்யே அறுவதாயிர்வா வாங்கி வெச்சிருக்கே
ம்
அது தீவ் தீவாளி கழிப்பாங்க அது போக குடோனு காசு ஒருபதா பத்தாயிரா வாங்கி வெச்சிருக்கே குருவச்ச காச ஐயாயிர்வா வாங்கி வெச்சிருக்கே
ம்
ஆ இதுனா வந்து மேப்போட அதாவ்துது தீபாவளி அன்னைக் குடுக்க வேண்டிய கடன்
ஓ
லட்சுமணட்ட காசு வாங்குறல்ல அந்த மாரி மாச பஜாஜ் இதுக்காக போட முடியாதங்க லட்சுமணாட்ட முப்பதாயிரூவா நாப்பதாயிரூவா வாங்கி கட்டுவே இப்டித்தா ரொட்டேஷன் பண்ணிருக்கே
ரொட்டேஷன் பண்ணிக்கிட்ருந்தா நா எப்டி சேக்குறது
ஆ இதுதா என்னோட பிரச்சன அப்டி இல்லாட்டி ஏதாது பொருள கொண்டே வப்பே ஆ இருந்த இருந்த பொருள கொண்ட கொண்ட கொண்டேயி வச்சிருக்கே
ம்
ஆ அதனால தா இப்ப இந்த மாச ஓட்ட முடியாது
நா பஜாஜ் லோன்லா வாங்கி தா இருந்தே அப்ற பர்ச லோனு எல்லா வாங்கி வச்சுருந்தே நெறையா வச்சிருந்தேந்தே கொஞ்ச கொஞ்சமா ஒவ்வொரு கடனையு அடச்சுட்டே அட க்கணு அடக்கணு அடச்சு மொத்த காசு எதா கெடைக்கும்போ அடைச்சிட்ணுன்னு அடைச்சிர்றது
ஆ
ஆ ஏன்னா வாங்குற காசு அப்டியே போயிருது இப்ப நீ சொல்ற மாரிதா போயிரு அப்டியே போயிரு
போயிட்டுதா இருக்கு
ம்
ஒத்திக்கினால அதா சொல்றேல்ல எனக்
இப்ப வாடகை இல்லாத கொறையதே கரண்டு பில் தீத்துக்கிட்ருக்கு
அது பண்ணு அந்த வேல பண்ணு ஒத்திக்கு போய் வீடு புடிச்சிரு ஒத்திக்கு போய் வீடு புடிச் சுருந்தே அங்க மூவாயிரூவா நாலாயிரூவா வந்துச்சு மச்சா
ஆ ஆமா அதே மாரிதா மச்சா இங்க வருது கரண்டு பில் அப்டிதா வருது அது என்னன் தெர்ல கரண்டுக்காறாங்களுக் ஒத்தினு தெரிஞ்சு போயிரு போல
தெரியில
கரெட்டா போடுவாய்ங்க பில்லு நமக்கு
உங்க வீடா ஒத்தி இந்தா பில்லு கூட ஆ
அதா நாலாயிருவா வச்சிக்க மூவாயிருவா வச்சிக்கன்னு ஒரு தரவ நாலாயிரத்தி இருவதுரூவா வந்துச்சு பாத்துக்க மெரட்டிட்டாய்ங்க
நாலாயிரத்தி
ஐநூறுவா என்னடா இவ்ள கூடன்னு பகல்லலா போடல இத்தனக்கு ஏ சி கம்மியா தா போட்ருக்கோ ஒருவேள இந்த கரண்டு அடுப்புக்காக வருதோன்னு நெனச்சுட்டுருப்பே நா
ஆ கரண்ட் அடுப்புக்கு வரு
ம் கரண்ட் அடுப்புக்காக வரு அதுக்கு கேஸ்ஸே பரவாயில்ல ஓடன்னு நெனச்சிப்ப நா கரண்ட் அடுப்புக்கு ஒரு ஆயிரூவா எஷ்டா வரு ம்
ஒனக்கு எதுக்குமா ரொம்ப கரண்ட் இழுக்கு தண்ணி இப்ப தண்ணி க ஹீட்ரு போடுவியா
இல்ல ஹீட்ருலா போடலையே மச்சா
இல்ல முன்னாடி க அந்த கரண்டு பில் வர்றப்ப
குளுர் காலத்துல வந்து ஆமா சுடு தண்ணி வந்து இதுல போடுவே
அந்த கரண்ட் பில் அது ஆ கரண்ட் அடுப்புல போடுவே ஹீட்டர்ல போடுவியா
ஹீட்ருல்லா போட மாட்டே அதனா இது தம்பி கைய விட்டான்ல அதுலருந்து ஹீட்டர் தூக்கி போட்டாச்சு
அதே அப்ப அந்த தம்பி கை விட்றக்கு முன்னாடி போடுவில்ல ஆ அப்போ வந்து அப்போ கரண்ட் பில் எவ்ளோ வந்துரு கவனிச்சியா
இல்லயே சரியா ஆனா போன வருஷோ நாலாயிரத்தைனூறுவா வந்துச்சு எனக் தெரிஞ்சி நீ சொன்ன அந்த ஹீட்ரு போட்டாதா நா போற டைமாதா இருக்கு
ஹீட்ரு நானு எடுத்து வஸ்ட்டே ஏன்ட்டயு இருக்கு
ஹீட்றா
ம்
ம் அது எடுத்து வச்சது நல்லதா மச்சா அந்த ஹீட்டரு அத பாத் தாலே மொத பயமா இருக்கு இப்போலா
நா அப்ப அத எப்டிமா எடுத்து வச்சே பயந்துகிட்டு எடுத்து வைக்கல ஒரு ஒரு பேம் இப்ப ஒரு புருஷன் பொண்டாட்டி சுடுதண்ணிய போட் டு வீட்டுக்காருக்கு சுடுதண்ணி போட்டு இங்கிட்டு வந்துருக்கு இவ்ங்க வீட்டுக்காரு போய் உள்ள போயி ஹீட்ரு அந்த தண்ணி நெம்பிருக்கு தெரிமா அதோட கரண்டோட ஹீட்ரு தண்ணி கீழ அடச்சிருக்க தண்ணியோட கெட்டிட்டு ஹீட்ரு வீட்டுக்காரு உள்ள போய்ட்டாரு அந்த உள்ள ஒட்னே அது வீட்டுக்காரக்கா அவுங்க ரெண்டு பேருமே செத்து போச்சுங்க
ம் அடோ பாவ்கிளா ம்
சரி அதோட அந்த ஹீட்ரு எடுத்து வச்சே இது ரெண்டு வர்ஷோ மேல ஆய்ட்டு
ம் ம் நா அந்த சின்ன பையன் கைய உட்டதலர்ந்து பயந்துட்டு எடுத்து வச்சுட்
டேன்
அந்த உட்றது மட்டு காணாம் இல்லாம் போச்சு அது இல்லனா அவன் அந்த கஷ்டப்பட்ருக்க மாட்டான் பாவோ பயங்கரமா கஷ்டபட்டான்
சா உண்மேல சொல்றே நம்மள எப்புனா வளத்துட்டாகப்பா ஆத்தாடி எப்டித்தா வளத்தாங்லோ மனுஷங்க
அ நம்மளுக்கு வளத் நம்மள வளத்தவ்ங்கலா அவாடுதா குடுக்குணு ஆ
ஆமா நானு சும்மாவா அதாவ்து ஒரு ரொம்ப சேட்ட பண்ணத்தா செஞ்சுர்ப்பன் போல
நீலா பயங்ரமா சேட்ட செஞ்சிருப்ப சொல்லுவாங்க அப்பிடி சொல்லுவாங்க பயங்கரமா மொரட்டு தனமா சேட்ட பண்ணுவே அப்டின் சொல்லுவாங்க
அதே மாரிதா இந்த இது இவன் பண்றான் இப்ப
ம்
எங்க எப்ப மிஸ்ஸு
அடுத்த ஜென்ரேஷன் அடுத்து மிஸ்ஸு அடிச்சு புட்ச்சா
ஆமா அடிச்சு புடிச்சுட்டு முதுல அடிச்சுட்டு கூலுக்கு போ மாட்டேன் கால்ல உக்காந்து அழுதுட்டு இருந்த என்னடான் கேக்க போனா போய் இதுக்கு மண்ட போட்டு கொடஞ்சிர்ச்சு கேக்காம உடக்கூடாதுறா அப்புன்னு போய் கேட்டா அது சொல் லுது எல்லா எல்லா கருத்தா வெவரமா இருக்கேன் ஆ னா மண்டகனமா வந்து சுத்தி அதாவது போயம் நடத்துனா சுத்தி சுத்தி வரானா கிளாஸ் ஏ போ ஏன்டா கம்ப்ளைண்டா பண்ற இருடா மறுபுடியு உன்ய அடிக்கேன் சொல்லிது எல்லா பிள்ளையு உக்காந்துருக்கான் இவன் மட்டு ஓடிட்டே திர்றான்
ம் நம்ம பசங்க அப்டித்தான பண்ணுவாய்ங்க
ஆமா அப்டி சொல்லு இவேன் என்ன பண்ணும ருத்துன ருத்துரனா அவன் பேரென்ன
தேவா
மயிலு மயிலு என்ன பண்ண போறானோ
அதா அவன் என்ன பண்ண காத்திருக்கான் தெர்ல அவன விட்டேனே ஒடியோரதா பாப்பே கதவை சரிய இருக்கும் சதவு சலாம்டியாந்தான் இல்ல
எங்கே போட போற மகரிஷி தானா
மகரிஷி தா போடு நாங்க தான் பாத்துக்குவீங்க அண்ணியார பாக்குற மாதிரா இருக்கான டெய்லி பாக்றே இப்ப
சேரி நா பா்த்துட் கூப்றே
சரி மஜா
ஆ சேரி